தோ
ஓகேங்களா சிஸ்டர்
ஹலோ
கேக்குதா சிஸ்டர்
ஆ இப்பதா சிஸ்டர் கேக்குது ஆ
சொல்லுங்க அது நேத்து கொஞ்சோ டவர் ப்ராப்ளமாதா இருந்துச்சு நேத்து ஒரு ந ஒ ஒரு வாய்ஸ் வந்து இதுவாயிடுச்சு நேத்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ இதுல போயிருச்சு
ஆ ஜீரோ நம்ம வந்து அந்த டைம்ல வந்து அந்த இது குடுக்க கூடாது சிஸ்டர் ஒடனே கிளிக் பண்ற கூடாது நம்ம அப்டியே வெளில வந்துறணு
பேசிட்டு இது அதுவே தானே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு சிஸ்டர் நேத்து நேத்து கூட ஒர்க் ஆகல பாருங்க ஆனா ஆமா அதா
ஓகே ஓகே சிஸ்டர் இப்ப ஓகேவா
ஆ இப்ப ஓகே தா சிஸ்டர் நல்லா பேசு
ம் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதுன்னு நேத்து சுத்தமா எதுமே கேக்கவே இல்ல சிஸ்டர் நீங்க பேசுனது
நானே செரி கால் பண்ணிடோமே எதோ மேனேஜ் ஆமா
பாருங்க ரொம்ப நேரோ
ஆமா ஆமா சிஸ்டர் எது ம் சேரி நம்ம இன்னிக்கி எத பத்தி பேசலாம்
நாவல் பத்தி பேசலாமா
ஆ ஓகே சிஸ்டர்
நீங்க ஃபஸ்ட்டு ஷேர் பண்றீங்களா உங்களோட டிராவல் எப்டி இருந்தது அனுபவம்
நன்றி அவ்ளோ தா
ஆ
ஆ நெறைய எனக்கு வந்து டிரவல்லா ரொம்ப புடிக்கு அந்த பஸ்ல அந்த ஜன்னல் ஓரத்துல உக்கான்ட்டு போறது
ம்
இந்த வயல்வெளி அது பக்கத்துல இருக்க வீடுங்க அதுமாரி பாத்துட்டே போனா நல்லா இருக்கு ஒரு மாரி நல்ல பீலிங்கா இருக்கு அது டிராவலிங்னா ரொம்ப புடிக்கு அதனால நெறைய டூருக்குல்லா போயிருக்கே
ம் ம்
நிறைய ஊருக்கு போயிருக்கே
ம்
லாஸ்டா போனது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தோ
ம் ம்
அதுக்கப்றோ எங்கேயு போகலிங்க
ம்
நீங்க என்ன ஊர்லா போயிருக்கீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிராவல் தா சிஸ்டர் இப்ப வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே போக ஆரம்பிச்சுடோ இப்ப சபரிமலைக்குல்லா போவோல்ல கொழந்தையா இருக் க்கும்பொழுது
ஆ ஒரு அஞ்சு அஞ்சு வயிசு ஆறு வயிசு
ஆ அந்த மாரி ஒரு சின்ன வயசுல இருக்கும் போதே நா மூணு வருஷோ போயிருக்கே சபரிமலைக்கு அப்பைல இருந்தே நெறைய இதுதா அப்டின்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்க பெரியப்பா கூட போனே அது வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வழி சின்ன வழி அப்டிதா சொல்லுவாங்க
ஆமா
அதுலயே வந்து நாங்க பெரிய வழிதா போனோமே ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்பலா கூட எனக் கு அந்த கால்வலில்லா தெரில சிஸ்டர் ஆனா இப்ப ஒரு இருவத்தி மூணு இருவத் நாலு வய்ஸ் ஆகும்போத் தா இப்ப தெரியுது கால் வலிக்குது அப்லா நம்ம சின்ன வய்சுல இருக்க மோதுலா எப்புடி ஓடிருப்போ கொஞ்சோ
என்னாச் சொல்லு புடிக்கில அத பாக்க போறோ அப்டின்ற ஒரு
ஆ ஆச்சு நல்லா ஓடிருக் போ நம்ம சின்ன வய்ஸ்ல கூடோ இப்ப பாருங்க இப்ப வீட்லலெல்லா விளாயடம் போது நல்லா ஓடிர்ப்போ இப்பல்லா பாத்திங்ன்னா நம்மள ஓட சொல்லுங்கள அப்டே மூச்
ஆ எத்தோன ஊந்துருவே
ஆ அந்த மாதிரி இருக்கு நமக்கு ஒடம்பு இப்ப யோசிக்குற நானு சின்ன வய்சுல அப்டி ஓட்னமே அப்டின்ட்டு
சாப்பாடு இது அந்த அளவுக்கு கெடயாதுல அப்பல்லா இப்பருக்க சாப்பாட்லா ஒன்னு அந்தளவுக் சத்துல்லா கடயாது
ஆமா சிஸ்டர்
நம்ம சாப்புட்றோ வெறும் அரிசி தா சாப்புட்றோ அரிசி
ம்
அப்ப சாப்டது வேறல்ல
ஆமா ஆமா சிஸ்டர் அதா சிஸ்டர் அந்த சப் ம்
அதா இந்த சபரி மலைக்கு போம்மோது அப்ப நெறய ஊருக் போனது உண்டு அப்டே குற்றாலம் போறது அங்யே போய்ட்டு கேர்ளாவுலே நெறய ப்ளேஸ்லா சுத்தி பாக்கறது அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிப்பு போட்டோன்னா டென் டேஸ் போற மார்ருக்கு நாங்க சபரிமலைக்லா
ம்
எப்புடின்னா இப்ப ஜனவரி அஞ்சாந் தேதி போறோன் வெச்சுக்கோங்க அதுவே வந்து நம்ம போகிப் பண்டிகைக் கொண்டாடுவோல்ல ஆமா கரெக்ட்டா ஜனவரி பதனாலாந் தேதி கொண்டாடுவோ ஆ அந்த மாரி அந்த போகி பண்டிக அன்னிக்கி விடியற்க் கால்ல வருவோ நாங்க
ஆ அவ்ளோ
மாருக ஆம்மா அவ்ளோ நாள் இருப்போ அவ்ளோ நாள் ட்ராவ்லிங்லே இருக்கோ நெறய ஊர் ஊர சுத்தி பாப்போ பட் எனக்கு இப்ப வந்து பாத்திங்ன்னா ரேரா தா ஞாபகோ இருக்கு
ம்
ரேரா ஞாபகோ இருக்கு அ என்னென்ன ஊர்லா போனோ அப்டின்றது நெறய ஞாபகோ இல்ல பட் ஆனா அதுக்கப்பறோ ஏஜ் வந்து கொஞ்சோ அதிகமானதுக்கு அப்பறோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்கூல் படிக்கமோது அப்பறோ வந்து இந்த காலேஜ் டைம்ஸ்ல அதுக்லா போய்ருக்கோ கொடைக்கானல் போய்ருக்கோ
ம் ம்
ஆ எய்ட்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கு மோதும் போய்ருக்க ரெண்டு வாட்டி போய்ருக்கே கொடைக்கானல்க்கு
ம்
அப்பறோ இந்த புனித ஸ்தலங்கள்லா சொல்லுவாங்கல்ல இந்த மாரி முருகர் கோவில்லா நெறய இருக்கும்ல இந்த அறுபடை வீடு எல்லா இருக்கோல்ல அதுக்லா போய்ர்க் நீங்க இந்த அறுபடை வீடுகள்ல என்னன்னல்லா போய்ர்க்கிங்க
ஆ திருத்தணி திருச்செந்தூர்
ம் ம் பழனி போய்ருப்பிங்கல்ல கண்டிப்பா ஆ ஆ எல்லாருமே பழனி போகாம யாருமே இருக்க மா ம் ம்
ஊரு எதோ ஒரு ஊருக்கு நா இன்னு மருதமலையு ஆஹ் இன்னொன்னு இன்னொரு ஊரு தா போல மீதி நாலு ஊருக்கு போய்ட்டு வந்த்ட்டே
நானு மருதமலை போயிட்ட சிஸ்டர் ஆனா இருக்கிறதுலயே இந்த ஆறு இது சொல்றாங்கல்ல ஆறு று படை வீடு அதுலயே பாத்தீங்கன்னா அ இந்த மருதமலையோட படிக்கட்டு தா ரொம்ப அதிகொ எண்ணிக்க அப்பிடின்னு சொன்னாங்க ம் ஆமா ஆமா சிஸ்டர்
ஆ ராமேஸ்வரல்லா போயிருக்கோ ராமேஸ்வரோ
அங்க எதுனா ஸ்பெஷலா ஏதா பண்ணுவாங்களா சொல்றீங்களா
அங்க வந்து ஏதா இந்த தனுஷ்கோடி சொல்லுவாங்கல்ல
ஆமா
அது அங்க ஸ்பெஷல் அந்த ஊர்லதான் வீட்ட நல்ல சுத்தி பாரு சுத் எல்லா டூரிஸ்ட்ல்லா அங்கதான அதிகமா வருவாங்க
ஆமா ஆமா சிஸ்டர்
அது என்னது இந்த கன்னியாகுமரி ஆ அந்த மாரி ஊரு இல்ல நா இன்னு போனதுல்ல அதெல்லாம் போனும்னு ஆச அப்றம் வேளாங்கண்ணி போயிருக்கே மூணு தடவ போயிருக்கே
நாங் கூட போயிருக்க வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கே
ம்
கன்னியாகுமரியில வந்து அந்த சூரிய உதயம் இருக்கு இல்ல அதா அது முக்கியமா அந்த அந்த டைம் ல போய் அத பாக்கணு அந்த டைமிங்க்கு போனு அதுதா அங்க முக்கியமே
நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ள வருமா
ஆமா ஆமா
அங்கலா சீக்கிரமா வந்துருமா இங்கதா நம்ளுக்கு ஏழு மணிக்கு வரும்
ஆமா சிஸ்டர் அங்கதா அங்க அது ஏன்னா வந்து நம்ம இந்தியாவிலேயே அதான எட்ஜ் ல இரு இருக்கு
அதாதா
ம்ம்ம்
அதான் அங்க ஒரு நாள் போயிட்டு வரணும் ஆசையா இருக்கு ரொம்ப நாளா
ம்
ம்
ஆ கேரள சைடல நெறைய கோயில்லா இருக்குல்ல அதெல்லா போனது இல்ல இன்னும்
ம் நிறைய இருக்கு சிஸ்டர் நிறைய சுத்தி பாக்கலா நெறைய எட இருக்கு நம்பதா வந்து பாக்காம இருக்கோ
ஆமா டிவில குடுப்பாங்க நியூஸ்ல ஹலோ அமேசான் காடு ஏதேதோ நெறைய காமிக்கிறாங்க அந்த ஊர்லா பாத்தா எவ்ளோ அழகா இருக்கு இயற்கைலா சூப்பரா இருக்கு அவங்க நெறைய ஊருக்கு போவாங்க ஜப்பான்னு
ஆ அவங்க அவங் அவங்க என்ஜாய் பண்ற மாரி யாராலையு என்ஜாய் பண்ண முடியாது சிஸ்டர்
அவங்க கேமரா வாங்கறதுக்காகவே ஜப்பான் போனாங்க
ஆ ஒரு சைடு என்ஜாய் பண்றாங்க ஒரு சைடு பா
பாக்கறாங்க
ம் எல்லாமே பண்றாங்க
அதெல்லாம் பண்ண யோசி ஒரு விருப்பத்துலருக்கற டைம் வேணுல்ல அத எடுத்து யோசிச்சு
ம்
அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும் அதுக்கு நமக்கு ஏத்த மாரி ஃப்ரெண்டுங்க கிடைக்கணு
ம்
அது ஜென்சா எல்லாமே இருக்குமே போயடுறாங்க நம்ம அதுமாரி போ முடியுமா நம்ப யார் இர்ந்தாலு நம்பினய யாரையும் நம்பில்லா போ முடியாதுல்ல
ஆமா ஆமா கரெக்ட் தான் சிஸ்டர்
இதே பாய்ஸ் ஆ இருந்தவே கிளம்பிறாங்க
ம் ஆமா அது கரட்டு தான் அதுல்லாம அதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இது வேணும் சிஸ்டர் எல்லாருக்கும் அது அமஞ்சுறாது
ம் கேடக்கிறாது கஷ்டந்தா
ம் அவங்களுமே வந்து ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப வருஷ மா இருந்து அதுக்கப்பறமா தா ரொம்ப கஷ் ஆமா ஆமா அடில்லா வாங்கிருக்காங்க ஒரு ஒரு இதுல கூட ஒரு ரீல்ஸ்ல கூட வெள்ள சட்ட ஒன்னதாண்டா அப்டினு சொல்ட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்னு அதுல கூட அவர்கிட்ட சமடி வாங்கிருக்காங்க அடியெல்லா வாங்கி அதுக்கப்பறந்தா அவுங்க வந்து நல்லா ஃபே
இனிமேல்தா ஆமா
அந்த வீடியோ ல்லா பாக்கம்போது நான் ஆமா ஆமா கண்டிப்பா சிஸ்டர்
அது இன்னு உள்ளதா
ம்
செரி இன்னிக்கு நாலு எப்டி போச்சி
ஆ எப்டி போச்சு நல்லாதா சிஸ்டர் போச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா எங்க மேனேஜர் வேற லீவா லீவ் ஆனதுமே எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப குஷியா ஆயிடுச்சு
ம்
எப்டி இருந்தாலும் நம்ம வேலய நம்ம கரெக்ட்டா பாக்கதா போறோம் அந்த நாளுக்கான வேல ஏனா வந்து நம்ம என்ன வேல பண்ணோம் அப்டின்றதுக்கான ரிப்போட்டு வந்து நம்ம குடுக்கறோ ஆ என்ன ஒண்ணு மேனேஜர் இல்லனா கொஞ்சோ பிரஷர் இல்லாம நம்ம வேலய நம்ம செய்லா அவரு இருந்தார்னா அவரோட வேலையு நம்ம கிட்ட ட்ட சொல்லி தினிப்பாரு அந்த அந்த மாரி இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கனா கொஞ்சொ ப்ஷர் இல்லாம நீ போய்
எதோ ஒர்க் பண்ணாங்க நேத்து அதெல்லா அதெல்லா அங்க வெச்சுட்டு வந்துரு டா
ம்
எப்டியே மெனேஜ் தூது தளி எதிர் பாத்து பூ உள்ளது பேற கேட்டு பேற இன்னிக்கி தா ஓரளவு போக்கு நல்ல இல்ல
ம் இன்னைக்கி என்ன சாப்பாடு
பிரியாணி செஞ்சோ
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் பிரியாணி வென்னஸ்டேகு கூட இது தேர்ஸ்ட்டேவுல கூட பிரியாணி செய்றீங்க
வேற எதுனாலு கேட்டுச்சு அதான்
ஆ
கோவ்ச்சிட்டதுனால சிக்கன் எடுத்து வந்தாங்க வாங்கி குடுத்த செஞ்சு ஆ
ஓகே ஓகே சரி சரி அடுத்த கால் நா பண்ணட்டுங்ளா
ம் ம் செரிங்க இங்க ட்டுவல்வ் மினிட்ஸ் ஆனா அதுவே கட் ஆயிரு
அப்புடிங்ளா இன்னு ஒரு காலு இருக்கு சிஸ்டர்
ஆ இருக்கு இது அ டுவல்வ் மினிட்ஸ் பேசுனா தானாவே இதுவாயிரு
செரிங்க செரிங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர்
ஆ
அப்பறோ சிஸ்டர் வேற எதனா பேசுங்க ஆ பாசங்க கொழந்த என்ன பண்ணுது
அதுங்க தூங்குது பாப்பா
ம் ம் பா டி பி ல பாத்த சின்ன கொழந்ததா போல கையோ காலோ வெச்சிருந்தீங்க
நாளக்கி
ம் ம் ம்
ம் என்ன ஆக போகுதோ
ஓகே ஓகே சிஸ்டர்
என்ன எல்லா சாப்பாடு போகுது
ஹலோ புரியல சிஸ்டர்
பாப்பா
இன்னைக்கு என்னன்னா மார்னிங் வந்து இட்லி சாப்ட
ம்
அதுக்கப்றோ ஆப்டர்நூன் வந்து தயிர் சாதோ களறி குடுத்துட்டாங்க
ம் ம் ம்
அப்றோ எங்கிங்க எதா இப்ப இப்ப நைட்டே ஏதா தோச பண்ணுவாங்க அந்த மாரி எதனா பண்ணுவாங்க சிஸ்டர்
ஏன்னா இந்த வெயிலுக் கொஞ்ச தயிர்தா கொஞ்ச கரெக்டாருக்கு அதுனாலதா தயிரு சாப்பட்றது இப்ப எப்டி உங்களுக்கு அங்க கிளைமேட்லா எப்டி இருக்கு சிஸ்டர் இருட்ன மார்ருக்கா இல்ல எப்டிர்க்கு